ஹலோ
ஹலோ என்ன பண்றீங்க நான் தான் கேட்டேன் நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன்
நானான் சும்மா உட்காந்துட்டு செரி பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன கூப்பிட்டன் அப்படியே போன்ல அப்படியே ஒவ்வொருதான் பாத்துட்டு இருந்தேன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்
எங்கயோ இருந்து எங்கயோ இருந்து ஞாபகம் வந்தனால கூப்டுருக்கீங்க
ஆஹ் ஆமா
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இப்போ இவ்ளோ நாள் எங்க போனீங்க இப்ப இவ்ளோ நாள் உங்களுக்கு எனக்கு கூப்பிட தொன்னாலையா இன்னைங்கதான் ஞாபகம் வந்தனா நானு
அப்படினு இல்ல
அப்படிதான் அப்படிதான் அப்படிதான் வச்சுக்கறேன் விடுங்க நானு யார்ருக்கிட்டயோ பேசறக்கவங்களுக்கு நேரம் இருக்கும் எனக்கு ஒரு கூட்டுஒரு பத்து நிமிஷம் பேச முடியாது உங்களால
இருக்கணும் வீட்டு சூழ்நிலை அதெல்லாம் பா னுல இன்னைக்கு அப்படியலாம் இல்ல இப்ப ஃப்ரீய இருக்கேன் இன்னை வேலைக்கு போல
சடும்
அதனால மேட்ச்ல்லாம் பாக்க மாட்டேன் அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது
உம்கு
நம்ம வீட்டுல எங்க மேட்ச பாக்குறது நம்ம வீட்டுல டிவி இல்ல அம்மா வீட்டுக்கு போனதான் பாப்பேன் அதுவும் சீரியல் தான் எப்பயாவது பாப்பேன் அங்க போனாலும் பையனா கூட கூட்டிட்டு போறதுனால படம் கூட பாக்க முடியறதுலா நார்மலா இந்த பொம்மட்டிவி சோட்டா பீம் பீம்மு அந்த மாதிரி கார்ட்டூன் தான் சின்சன் அப்படின்னு கார்ட்டூன் தான் பாக்குறான் நம்மளும் சேர்ந்துட்டு அதையே பாக்க வேண்டியதுதன்
நானும் அதான் பாப்பேன் என் வீட்லலாம் யூடியூப்ல அது பாத்துட்டு உட்காந்துட்ருப்பேன்
இல்ல அது செம்மையா இருக்கும்
என் தம்பி வந்து இப்ப இதெல்லாம் தான் பாக்குறான் அதென பாட்டுல்லா தான் தன்ன தோசையம்மா தோசை நிலா நிலா ஓடிவா
பாடுவா
ஆ அது கெழந்தைங்கன்னா அதானே பாப்பாங்க
ஆம்மா அதுல அத்
என்னன்னா தளபதி கச்சேரி போட்டாதான் டிவி பாக்குறக்கே வரான் இல்லலைன்னா வரமாட்டேங்கிறா
பாறப்பா ஆஹ்ஹ்
இப்போதான் அந்த முட்டை கலக்கி பாட்டு வேர வந்திருக்குல்ல அந்த பாட்டுல்லாம் போட் அதான் அவனுக்கு சந்தோஷம் தலைகல் புரியமாட்டிங்குது டான்ஸ் எல்லாம் ஆடுறான்
ஆஹஹ் இப்போ நான் அது ஒரு போன்ல பாத்தேன் இந்த பாட்டு இந்த முட்டை கலக்கி சாங் ஓடுது அந்த அதுல வந்து ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு இருக்கிறாங்க ஆஹ் தூ அது ஒரு மாதிரி ப படு தோல்ல படுத்துட்டு இருக்குது அப்புற பாத்தா ஆஹ் அந்த பா அந்த பாட்ட பாத்த ஒனே வெடுக்குன்னு திரும்பி ப் பாக்குதுண்ணா அந்த டிவில ஓடுறத
அவனுக்கு அது அதாவது பத் ஆ அதலாஇல சரி பாட்டுக்குதான் டயன்ஸ் ஆடுற போலன்னு நாங்க நெனச்சோம்
ஆஹ் ஆஹ்
பேர் என்னது ஏசி ஒரு கரெக்டா ஒரு மூணு நாள் முன்னாடி ஓட மாட்டேன்ருச்சு ஏஸ்ஸி இல்லாமலாதெரத் தூங்க மாட்டாரே அதனால்லா சரி பண்ற க்காஆழ்வர் சொல்லிருந்தா ஆனி அடிக்கிறாங்க குடு குடு குடுன்னு தாழ்ந்து வந்து அவன் கீழே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு இடிக்க இருக்கு
பாறப்பா ஆஹ் ஆஹ் வேலையெல்லாம் நல்லா செய்து இன்னு கொஞ்சம் பெருசான வேலையெல்லாம் நானே செய்யறேன் குடுங்கன்டுருவான் ஆட்டூக் ஏ
அதுதான் அவங்க மேல ஆணி அடிக்கிறதை பாத்துட்டு டான்ஸ் ஆடுறா இவன் அந்த சவுண்ட் கேட்குல டக்கு டக்கு ட பொன்னு அதுக் டக்கு டான்ஸ் ஆடுறா
ஆஹ் ஹ் பரவால்லையே வருங்காலத்துல இப்ப ஒரு டான்சர் உருவாகறாரு இப்பவே
வைய்த்துக்குள்ளயே அந்த ஆட்டம் ஆடுவானாங் கா அதனாலா வெளியே வந்து ஆடுறதால யாரு ஆச்சரிய படல
சேரி சேரி பரவால
இருக்கும்போது பாட்டே போட விட மாட்டாங்க போடாதடா போடாத போடாததுன்னு கத்திட்டே இருப்பாங்க
ஓ போட்டா வந்து மூமெண்ட்
ஆ ரொம்ப அது இந்த எட்டாவது மாச எல்லா தாண்டுனது அதுக்கப்புரோ ரொம்ப துள்ள ஆரம்பிச்சிட்டான்னா ரொம்ப பெயினு ஆரம்பிச் திருச்சவங்களுக்கு அதனால பாட்டு போடினா கொன்னே போடுவேன்னு மெரட்டிட்டே இருப்பாங்க
சேரி சேரி பரவாயில்லயே
அப்பப்பா அவன பாக்கணு அசையறதெல்லா பாக்கணுன்னா தோணிச்சுன்னா பாட்டு போட்டு உட்றுவோ
பரவால்ல ஹஹ அப்பப்ப வில்லத்தனமான வேலையெல்லா செய் செய்வீங்க போல
அது கை குட்டி கை தெரியு ஆனா அவன் டாக்டர் முன்னாடியே சொல்லிட்டாங்க
ஆஹ ஆஹ
சி செக்ஷன் தான் பண்ணணும்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க எப்போ போர்த் மந்த்தலயே பிப ஆஹ சிக்ஸ்த் மந்த்லே சொல்லிட்டாங்க
சேரி
தம்பி வந்து குத்த வச்சுக்கோன்ட்டா அப்பிடின்னு சொல்லிட்டாங்க
சேரி
அது பிரச்சனை சி செக்ஷன் தான் பண்ணணும்ன்னனு சொல்லிட்டாங்க அதனால அவன் டான்ஸ் ஆடும்போது அவன் காளு எல்லா தெரியு கீழ் அடி வைத்துக்கிட்ட
ஹ ஹ ஹ ஹ அப்டே குட் குட்டி குட்டியா அப்டியே
கொஞ்சம கொஞ்ச அசையு திடீர்னு பார்த்தா தலா அங்க இருக்கு டக்குன்னு தட்டு பாத்தா இந்த பக்க வந்திருக்கு
ஹ ஹ ஹ
அதுலய இப்ப கொஞ்ச பெருமையாலா இருக்கு எங்க அக்கா கை வச்சாலா அவ அசைய மாட்டா
சேரி
பேல் ஆ அந்த அவுங்க அவுங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு புள்ள ஒண்ணு
சேரி
அதா கை வச்சா இல்ல அவுங்க அப்பா கை வச்சா மட்டு்தா நகுருவா அப்பல்லா கொஞ்ச பெருமையா இருக்கு எங்களுக்கு சரி ப் இப்பயு அப்புடிதா யாருக்கிட்டி போக மாட் ஹ ஏண்ட மட்டு வருவான் அப்ப அது இன்னு கொஞ்ச பாத்தீங்கல்ல எந் தம்பியங்கிட்ட வாரா அப்டி இருக்கு
அப் பப் பரவாயில்ல என்றைக்கு வந்து என்ன சொல்லுது உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிப்பான்னு தோணுது பரவால்ல
யாருக்கு தெரியு பெருசாயிட்டு சீயான்ட்ட பேசாதுன்னு சொல்ற க்கு வாய்ப்பு இருக்குது நம்ப முடியாது எப் இப்ப என்ன சொல்லுவான்னு ஒன்னு ஒண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் கல்ட்டி உட்டுவந்திருக்க
இப்பத்த பிள்ளைங்க எல்லா ஒரு சிலது அப்டிதா இருக்குது வெவரம் தெரிய தெரிய
ஆஹ் எல்லாம் அப்படிதான் எனக்கு எல்லாம் எங்க அப்பா செய்டு எல்லாம் ஆமே குட்டி குட்டி தான்
செரி
ஃபர்ஸ்ட்ட் சித்தப்பாக்கு புள்ளை ஒண்ணு பையன் ஒண்ணு புள்ளை இப்பதான் சிக்ஸ்த் படிக்குது குட்டி புள்ளாதான் கோவோ அவ்ளோ திமுறு என்னையெல்லா கண்டுக்க கூட மாட்டிங்குது தம்பில்லா அப்டி ஆயிருவானோனு கொஞ்ச பயோ இருக்கு மத்தபடி ஒண்ணு இல்ல
சேரி சேரி
அவங்க அம்மா சொல்லுவாங்க நீ எதுக்குடி இவ்வளவு யோசிக்கிற அவ பெருச ஆகும்போது உனக்கு உம்புள்ளைய பத்தி யோசிச்சி கவலைப்படுறக்கே நேரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ்
எப்டி இருந்தாலு யூ கே ஜி படிக்கும் போதோ இல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதோ என்ன கல்யாணோ பண்ணி குடுத்துருவாங்க
ஆஆமா
அவனுக்கு கல்யாணம் ஆகும் போது ஏம்புள்ளய சரி
ஆ அப்போ என்ன சொல்றது உனக்கெல்லா கல்யாணோ ஆயி போனு வந்த்ச்சுனு வையி இவந்தா ஒன் தாய் மா ம்ம அப்படின்னா இவங்கூடயு சேந்துட் த்த அந்த கொழந்த ஸ்கூல் போகு
ம் ஆமா யோசிச்சு பாருங்களே இப்ப எங்க அக்காக்கு கொழந்த பொறந்துச்சினு வைங்க எங்க அக்கா கொழந்தையு இவனு சேந்து ஸ்கூலுக்கு போவாங்க
அதுதான் போயி வந்தா என் தாய் மாமன் அப்படின்னா யாராவது து நம்புவாங்களாப்பா
அவனே அம் தாய்மாமன்னு சொல்லும் போது அதுவே அப்பதா ஜட்டி போட் நடந்துட்ருக்கு டவுசர் போட்டுட்டு இத்துக்கூண்டு தத்தக்கா புத்தக்கான்னு
ஆஹ் அது வேணா அப்டிதா
குட்டியா இருப்போ
உம் சேரி
அப்பறம் உங்க பையன் எதுவும் கத்த மாட்டேன் ட்டானா சாத்தமே இல்ல
சத்தம் அதான் நான் சொல்றேன் மாறேன் அம்மாவோட தோட்டம் போயிட்டோன் அதனால பிரச்சனை இல் நிம் எவ்வளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா பீஸஃபுல்லா எனக்குெல்லாம் இருந்துட்டா அப்டியே போட்டு மண்டயன் பிந்த க்கலாமல இருக்கு இந்த பரத்து கூட ஒரு படத் நீ நீன் தலையில அடிச்சிட்டே போவான்னு தெரியுமா அந்த மாரிதான் இருக்கும் அப்டியே எனக்கு அப்டியே மண்டயை போட்டு அப்டியே முடிய எல்லாம் பிச்சு தூக்கி இருந்தடலாமாங்கற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு டென்ஷன் படுத்திட்டுருவான்
அமைதி இருக்கு அதான் கேட்டான் இப்ப நான பக்க வைங்களா அவன் க கட்டிட்டட்டே இருப்பான் வாழ வாழ வாழ இனை
ஆ ஆ ஆ இங்கேயும் இருந்தா அப்டிதான் பேசிட்டே இருப்பான் தண தணை தண ந அம்மா நான இது பண்ணட்டுமா ஆமா ஆமா ஆமான்ட்டு ஒரு ஆயிரம் நடவ சொல்லிருவான் நமக்கு கோவம் வந்து அடுத் இந்த நம்ம சொல்றது கேக்கும்னா வேல பிர போட ஆட்டா அப்டின்னு உடனே வந்து கட்டி புடிச்சிட்டு என் செல்ல அம்ம இல்ல என் தங்க அம்மா இல்ல புஜிமாவோட அம்மாதானே அப்டின்ட்டு முத்தம் கொடுத்து நைஸ் கொஞ்சுவாரு நைசு பண்ணுவாரு நம்மள
உங்கள ஏமாத்துற
ஆம் அது ஏமாத்தான் நமக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்றது அப்டி அ அ அப்டி கொஞ்ச நேரம் கோம் கோபமா இருந்து டென்ஷனா இருந்து இனிமே இப்டி பண்ணக்கூடாது சொல்லி இது பண்ணி அப்பறம் கொஞ்சம் சமாதானம் ஒரு ஒரு மணி நேரம் டென்ஷனா இருக்க மாரி அப்டியே காட்டிக்கணும் அதுக்கப்பறம் ஓகே நான சமாதானம் ஆயிட்டேன் அப்டிங்கிற மாரி முகத்தை வச்சுக்கணும் அந்த ஒரு மணி நேரம் குச்சி எடுத்தோம் பாலெல்லாம் சுட்டுட்டு கப்பு சுப்பு அப்டியே போய் ஒரு மூயில உட்காந்துக்குவான் சத்தமே வெளி வராது
அடியில வாங்குவானா
அப்ப ஒரு சில டைம் வந்து கம்மனு வாயில சொல்லுவேன் கேக்கா கேக்கல ரொம்ப ரொம்ப பெரிய இதா ஏதாவது பண்ணிட்டே இருந்தன்னு வையேன் வேற குச்சி எல்லாம் பெரிய குச்சிலாம் எடுத்து அடிக்க மாட்டேன் அந்த ஈக்குமார் இருக்குல்ல
ஆ ஆ
ஈக்குமாார் எடுத்து ஒரு ஈக்குமார் எடுத் த வலிக்காது ஒரு நாள் ஈக்குமார் எடுத்து இப்டின்னு சல்லிருனொம்ன ஒரு அடி வச்சா போது அவ்ளதா அப்படியே போய் அமைதியா உக்காந்துக்குவா எந்த ஒரு சேட்டையுமே பண்ணமா அப்புற ஒரு ரெண்டு மூணு நாளைக் வந்து வாழ சுருட்டனாப்படி எந்த ஒரு இதுவுமே சேட்டை இல்லாம அமைதி அ சொல்லுங்கமா அ சரிங்கமா அ பண்றேங்கம அப்ப அப்டின்னு அமைதியருந்துக்குவான் திரும்ப அதே மாரி வாலு என்ன சொல்றது அப்டிய படி பழயபடி கதவ தொறடிங்கற மாரி அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சிருவா அதுக்கப்றோ மறு அப்டி ஒரு பாஞ்சு நாள் சமாளிப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து வெளுப்போம் அப்பறம் அப்டியே இதேதான் அப்டியே கன்டினியூஸா போயிட்டேருக்கும்
ஜாலியா இருக்கீங்க
ஜாலியவா ஏன்னா நீ வேற இப்ப வேலக்கு போறதுனால தெரியறதுல்ல வீடலயே இருந்தோம்னு வையேன் இந்த ஒரு மாசம் வீட்டுல இருக்கரப்போ கடுப்பாயிரும் அதனாலான் அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டேன்
செரி இருங்க செகண்ட் கால்ல வருது நான பேசிட்டு வரேன்
ஆஹ் செரிடா ஓகே பாரு
க்கிறேன் பாய்
சேரிடா